ஹலோ
உம் கேக்குதான்க்கா
நல்லாருக் கியா ஆஹ் நல்லா இருக்க நீ எப்டி இருக் க
நல்லா இருக்கற பாப்பா மாமால்லா எப்டி இருக்காங்க
ஓ எல்லா நல்லா இருக்காங்க பாப் பா ஸ்கூல் போய்ட்டா மாமா ஒரு டெத்துக்காக போயிட்டாரு ஆமா ஒரு டெத் தா அதுக் போய்டாரு தா இங்க ஊர்க்காரங்கதா அஜ்ரித் த்துன்னு சொல்லுவாங்கல்ல ஆஹ் ஆமா
ரொம்ப வயசாயு எறந்துட்டாரா
இல்லம்மா முன்னூறு கிலோமீட்டரு நேத் வண்டியிலே சுத்திருக்காரு முந்தா நாலு அதாவது எல்லாத்தையும் போய் பா எல்லா எல்லா ஃபேமிலி ரிலேஷன் வீட்டு
உஹம்
ஆ எங்க எல்லா ஊருக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட முன்னூறு ஒரே நாள்ல சுத்தி இருக்கிறாருமா
ஏ கடைசி நேரத்துல இப்படி தோணிருக்குமோ என்னமோ எல்லாரையு போய் பாக்கணுனுு
த்து நல்லா ஓத வெக்கிறது நல்லா எல்லா ஊருக்கும் போயி பண்றவரு போயிருக்காரு அவங்க பேத்தியை கூப்பிட்டு கடைசியில அவங்க பேத்தியை கொண்டு அவங்க வீட்டுல விட்டுட்டு அவங்க இருக்க சொல்லிருக்காங்க இரு இருன்னு சொல்லியிருக்காங்க இல்லனாளே அப்படின்னு சொல்லி போயிட்டாராமா போக போக முன்னூறு கிலோமீட்டர் சுத்தினவரு வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி திடீர்ன்னு கீழே விழுந்துட்டாரா இல்லை மயக்கம் வந்துருச்சா இல்லை தூக்கம் வந்துருச்சா என்னன்னு தெரில ஆனால் வண்டியெல்லாம் ஆப்போசிட்டில் வந்து இடிக்கலையா இவரா உழுந்துட்டாரு மண்டைல வந்து ரத்தம் ம் மண்டையில வந்து ரத்த மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டுருச்சு நல்லா கோமாக்கு போயிட்டாரு ம்ம் ஆ முந்தா நாள் நைட்டு ஆயிருக்கு நேத்து நைட்டு இறந்து
இறந்துட்டாரா
ஆமா ஆ இங்க பள்ளிவாசல் மதுர்சா இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க ரெண்டு மூணு கார்ல போயி சாயந்தரம் எடுத்துருவாங்க அதனால போயிருக்காங்க இருக்கும் வயசு அறுபது எழுவது இருக்கும்
ம்ம்ம்ம் ஒரு அளவுக்குதான் டிராவலிங் எலாம் பண்ணணும்
ஆமாம்மா இந்த வயசுல இவ்வளவு பண்ண கூடாது என்னமோ தெரியல இதுலதான் அவங்க அவருக்கு போகணும்னு இருக்கு போயிட்டார் என்ன பண்ண முடியும் ஒரு பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணாம ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு
ஓம் மூணு பொண்ணுங்களா
மொத்தம் மூணு பொண்ணுக ஒரு பொண்ணு படுச்சு முடிக்க போகுது பாத்துட்ருக்காங்க அதுகுள்ள இப்டி ஆய்டுச்சு என்ன பண்றது அப்றோம் சாப்ட்டியா
நானும் இப்பதாக்கா மாம்பழம் சாப்ட்டேன்
உ ஏ சாப்பட்ற நேரத்துக்கு எல்லாம்
ஏ அதுதான் நைட்டு அங்க போய்ட்டு மீல்ஸு அந்த மாரி சாப்பட்றே பிரணா
நீ நைட் சாப்பிட்டுற சேர் சேர் நீங்க அமெரிக்கன் டைமுக்கு மாறிட்டீங்க உம் அதனால மகல்ல தூங்கிட்டே இருக்கறது உம் எப்டி உன்னோட உன்னோட சர்க்குலர் சொல்லு பாக்கலாம் டைமிங் எப்டி எத்தன மணிக்கு
எத்தன மணிக்குன்னா சாங்காலம் அஞ்சரைக்கு கேப் வந்துடும்
அஞ்சறைக்கு போற ஆஹ்
கேப் வந்துரும் நான் இங்கிருந்து ஜெ இருவது இந்த மாரி கிளம்பிற்வேன் வீ்ட்ல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு அங்க கேபு கொண்டு போய் ஆரே காலுக்கு என்ன எறக்கி விட்டுரும் ஆறறைக்கு லாகின் வைக்கணும் அதுக்கப் அப்புறம் லாகின் வச்சுட்டு அஹ் ஒன்பது மணிக்கு சாப்பிட போ வேண்டியது நேற
உங்க ஏரியால நீ மட்டும் தான்
இல்லக்கா நெறைய பேர் இருக்காங்க நாலஞ்சு பேர் இருக்கோம்
ஆஹ் வெல் அங்க வந்து அந்த பிக்கப் பிளேஸ்ல பிக்கன் இருந்து நின்றுவீங்க உம் கூட்டு போய் வுட்ருவாங்க ஸ்கூல் மாரி போய்ட்டுருக்குற ஆஹ் நைட்டு் எத்த நைட் ஃபுல்லா அந்த நைட்டு ஃபுல்லா வேல செஞ்சற
ஆமா ஒம்பொது மணிக்கி ஸ் சாப் புட்டு ஒரு ஒரு மண் நேரம் பிரேக் அப்டி அப்பவே எடுத்துருவே அதுக்கப்புறம் நான் டீ காஃபி எல்லா எனக்கு பழக்கம் இல்லேல எடைலல்லாம் எதும் பிரேக் வர மாட்டேன் ஆமா நைட் ட்டு ஒம்பது மணிக்கு சாப்புடுவே
சாப்புட்டு ஆஹ்
ப்பே சாப்பாடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட் அந்த மாறி வெரைட்
உம் அங்க கேண்டீன்லயே சாப்ட்டுக்குவ டிஃபன் கொண்டு போறதெல்லாம் இல்லை உம்
முப்பது ருபா தா டோக்கனு ஆனா நெறைய வெரைட்டிஸ் அ பாங்க சப்பாத்தி ஆஹ் பொங்கல் ஆஹ் சாப்பாடு ரசம் பா சாம்பாரு மோரு புளி கொழம்பு எல்லாமே இருக்குன்னு வை பொரியலு ஆமா பொரியலு பப்படம் ஆமா
பரவால்லயே
உம் உம் ஆக்சுவலி இதோட சாப்பாடு அறுபது ருவா ரேட்டு எங்க ஆஃபீசு முப்பது ருவா போடுவாங்க நாங்க முப்பது ருவா
உம் ஓகே ஓகே உங்களுக்கு பாதி அவுங்க க பாதி காசு குடுத்தர்ராங்க செரி செரி ஆஹ் காலைல எத்தன மணிக்கு வருவ
காலைல நால்ர மணிக்கு வருவேன் மூன்றைக்கு முடியும் மூன்றைக்கு முடியும் எல்லாரும் வந்து கேப் ஏறக்கு மூணு அம்பதாயிரும் அதுக்கப்பறோ ஒவ்வொருத்தங்களயா எறக்கி வீட்டு்ல எறக்கி உட் கடசியா தா நா
செரி செரி எப்டி அங்கிருந் ந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வண்டி போட்டு வந்துருவியா வண்டிய போட்டு பஸ் ஏறிருவயா வீட்லே வீட் வீட்லயே கொண்டு வந்து விட்டுருவாங்களா
பின்ன அந்நேரத்துக்கு நா எங்க போயி பஸ் ஏற
ஸ் ஓ நீ அதாவது உனக்கு போம்போதுதா நீ அந் அங்க போய் நிக்கணு பஸ்
ஓகே ஆமா வரும்போது ஹோம் இது காலையில தானே செபிட்டி தானே முக்கியம் நைட் ஆயிரும் அதனால டோர் ஸ்டெப்பே எறக்கி விட்டுருவானுங்க கேட்டு கிட்டேயே எறக்கி விட்டுருவாங்க நம்ம போறோம்மா வீட்டுக்கு போயிட்டோமனு பாத்துடுதான் அவங்க கிளம்புவாங்க
சேரி சேரி வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா தூங்கிட்டு இருப்பாங்க போய் அப்படியெ படுத்துருவ
ஆ ஹா வந்ததும் இவங்க உள் ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க நானு ஒண்ணு செஞ்சு சாப்புட்டு கொஞ்ச நேரொ ஃபோன் நோண்டிட்டு அப்டியே போய் அஞ்சர மணி ஆறு மணிக்குள்ள படுத்துருவ
இப்போ எப்டி புள்ளயோ ஸ் கூக்கு அனுப்பறப்போ அப்ப அஞ்சர மணி ஆறு மணிக்கு படுத்து
இனி அவளுக்கு வந்து டிஃபன் குடுத்து வுட்ற டைமு நெலம வரும்போது ஆ சம ஆ ஹ இந் இப்ப ஆஃப் டேதா போயிட்டு இருக்றா
ஓ இந்த ஒன் இந்த ஒன் வீக் ஃபுல்லா ஆஃப் டேவா
ஆமா இன்னிலே இருந்து ஃபுல்டே சொன்னாங்க பா ஆ ஆஃப் டேன்னு சொல்லி மாத்திட்டாங்க இதுதாங்க்க நல்லா இருக்கு ஆப்டே போறது தான் நல்லா இருக்கு ஃபுல்டே போயிட்டான் வையே இல்ல ஃபுல்டே போயிட்டானா எனக்கு சிக்கலாயிரும் ஆமா வந்ததும் ஏதோ ஓன்னு சமைச்சு வெச்சுட்டு படுத்தேன்னா ஓகே
உ இனி வந்து நீ வந்து உம் அதே ஏதாச்சும் என்ன சாப்ப எப்பயுமே தாளிச்ச சாப்பாடு தா
அதுதான் சாப்பாடு சாப்பாடு வச்சு விட்டு ஏதோ ஒன்னு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து படுத்துட்டேனா அப்புறம் இவரை எழுப்பி குளிக்க வச்சுட்டு கிளம்ப வைக்கறது மட்டும் தான் எனக்கு வேலை உம் ஆ அவருதாங்க்கா கொண் போய் விட்றது பல்லு வெளைக்கூர்றது குளிக்க வக்கறதெலா அவருதா நா தூங்கிட்ருப்ப ஒவ்வொரு நேரோ அவ அழுகுற சவுண்டு கேட்டு முழிச் சொன்னா நா நா தல சீவி அவளுக்கு தல சீவி வுடுற மட்டு இன்னு தெரியமாட்டேங்கிது ஆமா இவருக்கு தல சீவி உடத் தெரியு அதெல்லா எனக்கு தெரியாது நீயே தல சீவிடுறது மட்டு நீ பண்ணிக்கோ அப்படின்னா நா அத ட்ரெஸ் மாத்தி உட்றது தல சீவி உட்றது ஷூ ஷாக்ஸ் போட்டு விட்றது நா பண்ணிக்குவே குளிக்க வக்கிறது பல் வெளக்கி வுட்றது சாப்பாடு ஊட்டுறதெல்லா இவர் பண்ணிக்குவாரு
அதெல்லா அவருக் தெரியு பரவால்ல உம் உம்
காலையில ஆமா அது ஒரு நாலு வாய் ஊட்டி உட்டாரு
என்னடி டெய்லி நீ வந்து செஞ்சீன்னா அது எப் காலையில அவங்களு சாப்ட்டுக்குவாங்க
ஆமா ஆமா இதுக்கு முன்னாடி வரைக்கு நாங்க காலையில சாப்பாடே கெகடையாது நாங்க மூணு பேரு எந்திரிக்குறதே பதினோரு மணி
அதனால மதியானந்தா டேரெக்ட்டா புள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சுன்னா கொஞ்சொ சாப் போடு கரெக் கரெக்ட் டைமுக்கு சாப்
ஆமாக்கா இப்ப பாருங்க எப்பவுமே மத்யானம் தூங்குறக்கு அவளுக் போட்டு போராட வேண்டியதா இருக்கு ஏனா எந்திரிக்குதே பதினோரு மணி அதுக்கப்பறொ மது ஆஹ் இப்பப் பாரு அவ பாட்டுக்கு வந்தா அப்பிடியே தூங்கிட்டா
ஆஹா தூங்கிட்டாளா என்ன சொல்றா ஓகேவா நார்மல் ஆயிட்டாளா
என்ன இந்த கெளம்ப் பும்போது கெளம்பிக்கிறாக்கா அப்பறொ போற நேரத்துல என்னப் பாத்து பாத்து அழுகுறா நா போலம்மா மிஸ் அடிப்பாங்கமா அப்பிடின்ட்டு இன்னைக்கு எதோ குறும்பு பண்ணிருக்காப் போல இவரு கூப்புடப் போறாங்க ஆ ஆமா எதோ ஒரு பொண்ணப் போட்டு அடிச்சிருக் க்கறா போல இவ எதுத் அஹ் ஓ இந்த பொண்ணு வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு இவங்க அடிச்சாங்கன்னு சொல்லி அ அடிக்க வேணான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவ- இவளை பத்தி கம்ப்ளைண்ட்டு ஆமா ஆமா ப்ச் அவ ஒண்ணும் பண்ணாமயே இவ வந்துட்டு மெரட் ரா மாரி அடிக்
அவங்க நீ மெரட்டிட்டாங்கன்னா சுத்தோம் ஆமா அவங்க மெரட்ட மாட்டாங்க நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிருவாங்க நமக் கம்ப்ளெய்ன்ட் பண்ணா ஈ எம்புள்ள எல்லா அடி தாங்கி. அடி யாராவது அடிச்சா வாங்கிட்டு வந்துரும் திருப்பியெல்லாம் அடிக்காது. அந்த மாரி அடி தாங்கி யாராவத் எம்மா இவ அடிக் அடிச்சாங்கம்மா நம்ம அப்பயு அடுத்த நாள் கம்ப்ளெய்ண்ட் பண்ணணும் கொஞ்சோ பாத்துக்குங்க சேரிங்க அப்பிடீன்ருவாங்க அப்டித்தான் இதெல்லாம் அடி
மிஸ்சுங்ளோட பாத்ரூம் கதவுல தாழ் தாழ்பால போட்டு டு வந்துட்டாலாமா வெளிய வெளிய ஆமா வாஷ்ரூம் போறேன்னு போயிட்டு அங்க ஏதோ ரூம் இருந்து அது பா த்துருமே என்னனு அவளுக் தெரிஞ்சிருக்காது, அதுதா தாழ்ப்பாழ பூட்டிட்டு வந்திருக்கான்ட்டு அத ஒரு அது பொம்பள சொல்லிருக்கறாங்க டீச்சரு இதே யாராது உள்ள இருந்துருந்தாங்கனா கஷ்டந்தானங்
ஆ கஷ்டந்தா ஆமா கஷ்டந்தா கஷ்ட ஆமா அப்டியே கொஞ்ச பொறுமையா நீ வந்து பாத்தா நம் வீடு மாரி பண்ணனு கூடாது ஸ்கூல்ல வந்து இப்டி இப்டி இருக்கணு இப்டி இப்டி பண்ணணு அப்டின் சொல்லி அப்டியே பொறுமையா சொல்லிவுட்டா சேரிமா இது அந்த பிரச்சனையெல்லா பண்ணாது அதுதா இது சமத்தி சமத்துக்குட்டி
மிஸ்சு திட்டுவாங்கமா நா போலமா மிஸ்
நீ அமைதியா இருந்தினா மிஸ் ஒன்னு சொல்ல மாட்டாங்க அப்டின் சொல்லி
நா அதா சொன்ன நீ ஆ
போன இவுளுக்கு கூட எனக்கு க்ளாஸ் தெரில இவதா பாப்பா எது பாப்பா உங்க க்ளாஸ்சு அப்டின ம்மா இதாமா அப்டின் சொல்லி காமிச்சா மானிங் இருமா எல் கே ஜி ஸ்டூடண்ட்லா ஒரு மூனு நாளக்கி பேரன்ட்ஸ் இருப்பாங்க இருந்து பிக்கப் பண்ணிட் போவாங்க அத பாத்துட்டு இவளலு வந் து அம்மா எல்லா புள்ளைகளோட நிப் அம்மாவும் நிக்கறாங்கம்மா நீ மட்டு ஏம்மா வீட்டுக்கு போயர்ற நீயு நில்லுமா அப்டினு சொன்னா
ஹ ஹ நிக்கிறாங்கனா க்ளாஸ் முடியற வரைக்கு நிப்பாங்ளா
ஒரு பதினொன்றர மணி வரைக்குந்தா மூண்ணாளைக்கு பதினொன்றர மணி வரைக்குந்தா
இவளுக்கு ஆப் டே தானா
கில்ல எல் கே ஜி ஸ் ஸ்டூடண்ட் சொல்ற நானு அப்டிதா மூண்நாள் போய் மரத்தடில உக்காந்து கூட்டிட் ந்த எல் கே ஜில வுடும்போது பதினொன்ரைக்கு விட்ருவாங்க இன்னையோட முடிஞ்சு அதுவு இனி நாளைலுந்து ஃபுல் டே வச்சுருவாங்க நெனைக்
அ ஹு
துட்டு நீயு மாத்ரைலியு உக்காந்துரும்மா ஏமா நீ போற எல்லா சொல்லி சசிவ் அப்ப நா உக்காந்துர் இன்சுலி போட்டு அவள விட்டு போட்டு அவ்ங்க மிஸ்ஸப் போய் பாக் பாக்கவே இல்லையா அப்ப மிஸ்கிட்ட போய் பேசிட்டு ஆ பாத்துக்கங்க எல்லா சொல்லிட்டு பழைய மிஸ் நின்னுட்டு இருந்தாங்க அவளோட பழைய எல் கே ஜி மிஸ் அப்பறம் போய் எல் கே ஜி மிஸ்கிட்டயு போய் பேசிட்டு அ இந்த மாரி என்ன சொல்றாங்க பாப்பா அப்படின் சொல்லி கேட்டாங்க அவளுக்கு புடிக்ளி ஏ அவ உங்ககிட்டயே வர்றங்கறா எல் கே ஜி லே நா போய் உக்காந்துக்குறே அப்டின் சொல்லி உங்ககிட்டயே வந்து உக்காந்து க்குரே சொல்றாங்க மிஸ்ஸு சிரிக்கிறாங்க ஆமாங்க எல்லாரு அதுத்தா சொல்றாங்க ஒரு ஒரு வாரோங்க அப்புறோ நார்மல் ஆய்டுவாங்க அந்தானா இந்த மிஸ் மாரி வராது இந்த மிஸ்சு தங்கோ சிரிச்சுக்குட்டே இருக்கு இனி இப்பய் இப்ப போற மிஸ் எப் ப்டும் தெரில போய் பாத்து பேசிட்டு வந்து பாக்கறக்கு சின்ன புள்ளையாட்டோ தா இர்க்கு நீ எப் இ என்னன் தெரில பாப்போ பூரா செய்யு அப்படி போய் நீ கூட்டுட்டு வந்த அவ்ள
சர் செ
எடைய் இல்ல நிவ்வு ஒனே டைம் இருந்தா அப்டியே உ எடைய்ல நீயு கூட்டு போ மாத்தி மாத்தி ரெண்டு பேரு கூட்டு போனா அவ்ங்ளுக் ஒரு ஹாப் யா இர்க்கு அத் னாலாதா நா எடைய் எடைய்ல போய்ர்வே நா இப்ப ரெண்டு பேரு காலைல ஃப்ரெஷ்ஷா ரெண்டு பேரயு பாத்தாங்கனா ரெண்டு பேருமே வாங்கமா அப்டின் பா இவ போனாங்கன்னா கொழந்தைங்க கொஞ்சோ சந்தோஷ் அது அது மாரி யாங் போம்போது குருக்கு
டி எனக்கு செகண்ட் கால் எதோ வருது நா கூப் பர்ற இரு உனக்கு
சரி பாரு பாரு ம் ம் ம் பாத்துட்டே என்னனு பாரு ம்